ஹலோ
ஹலோ எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்க சிஸ்டர் நீங்க எப்டி இர்க்கீங்க
நா நல்லாருக்க எப்டி போது வேலல்லா எப்டி போது பசங்க எப்டி இர்க்காங்க
எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ்டர் ஒர்க் அது அப்டியே போயிட் இருக்கு எங்க வீட்டியு மேனேஜ் பண்ணி எல்லாமே மேனேஜ் பண்றது கொஞ்ச கஷ்டமாருக்கு ஒங்க ஒங்க லைஃப் எப்டி போது சிஸ்டர்
ஆ நல்லா போய்ட் இருக்கு
ம் அப்புற சிஸ்டர் உங்க மேரேஜோட மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லா எப்டி இருந்துச்சு அதுக்கே தமாரியே ஃபுல் ஃப்பில் ஆச்சா
ஓ எப்டின்னா ஃபுல் ஃபில் ஆச்சுரே ஏன்னா நம்ம அம்மாப்பா எவ்ளோ பண்றங்ளோ அது தான அ ஹனா அவுங்க பண்றது ஓகே நம்ம எ ஒரு எக்ஸ்பெக்டேஷ வச்சிருப்போ இதல்லா வாங்குணு சாரீ இந்த பச்ஜெட்லதா வாங்குணு அப்டின்ட்டு நா நெறைய எப்டினா நா வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு எடத் த்துல ஒர்க் பண்ணிட்ருந்த அங்க சாரி தா கம்ப்பல்சரி கெட்டணு சரிங்ளா
ஓகே உக்கே
ஆனா நா என்ன பண்ணன்னா ஃபுல்லாவே ஏ காட்டன் சாரி அந்த மாரியே தா ஃபுல்லாவே எட் டுத்து வச்சிருந்த அ பட் ட்டு சாரரி கொஞ்ச எடுத்து வச்சிர்ந்த ஆனா என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க அ ஃபோன் பேச பொது கால் உ பிஃபோர் மேரேஜ் ஃபோஸ்வ அது சாரில்லா ரொம்ப வேண் டாமா சாரிலா யார் இந்த காலத்துல கெட்ரா
ம்
அ சாரி வேண்டாமா நீ சுடிதார் எடுத்துக்கோ அப்டின் சொல்லாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்ச்சி இந்த காலத்துல யார் இப்டி இருக்கா சாரி அப்டின்ட்டு அதுக்கப்புறோ அதுக்கப்புறோ நா சாரி வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு சுடிதார்தா வாங்ன
ஓஹோ சேரி செரி சிஸ்டர் ஆனா எங்க வீட்ல வந்து ரெண்டுமே ஏ மாடன் ட்ரெஸ்ஸு போட்டுக்லா சாரியு போட்டுக்லா ஏன்னா என்ட்ட மேரேஜுக் முன்னாடில சாரியே கடயாது சோ இப்பந்தா ரீசண்ட்டா கொஞ்ச கொஞ்ச எடுத் எடுத்து வெச்சிட்ருக் ஏனா சேர் ரி அது கட்டவு தெரியாதா அத்னால சாரியே இது பண்றதே கடையாது சோ சரி இப்பதா ரீசண்ட்டா எடுத் திட்ருக்க ஃபுல்லா சுடிதாரு அந்த மாரி டாப்ஸ் அந்த மாரியே போட்டு போட்டு பழகிருச்சு அப்போ உங்க மேரேஜோட சாரீ ஷாப்பிங்ல எங்க பண்ணிருந்தீங்க எப்டி இருந்துச்சு
நா வந்து இங்க உள்ள ஆர் எம் கே வி ல பண்ணுன எங்க ஊர் பக்கத்துல நியர் பையில ஒரு ஆர் எம் கே வி இருக்கு அந்த ஷாப்ல நா பண்ணுனே ஆமா அது மாரி எனக்கு பிடிச்ச கலருமே எனக்கு அமஞ்சிருச்சு
ஓஹோ ஓகே ஓகே சிஸ் அப்புற ஒரு ஆ நெறைய ஃப இல்ல மேரேஜ் ரிசப்ஷன் மட்டு தா வச்சிங்களா இல்ல நெறையா ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாரி வச்சிருந்திங்கள
வந்து நலங்கு வைப்பாங்கல்ல கல்யாணத்துக்கு மொத நாளு மெஹந்தி பங் அந்த மாரி பண்ணாங்க ஆமா அதுக் நலங்கு வைக்கிறது பண்ணாங்க அந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க இப்டி மேரேஜன்னு பபிக்ஸ் ஆயிட்டாங்களா என்னன்னா நம்ம வந்து சொந்தக்காரங்க வந்து பொண்ணுக்கு எப்டி பொங்கி போடணும் மாப்பிள்ளை்கக்கு எப்டி பொங்கி போடணும் அந்த மாரிலா உண்டு அந்த கல்ச்சர்ல
ஓகே ஓகே சிஸ்டர்
மாமா
ம் எங்க வீட்ல எப்டி பண்ணிருந்தாங்கன்னா நாங்க வந்து கொஞ்சோ எப்டி சொல்றது நா எங்க வீட்ல எப்டி பன்னிருந்தாங்கன இந்த ஹல்தி மாரி பண்ணோ அதுக்கு தனியா ரெசார்ட் மாரி புக் பண்ணி ஃப்ரண்ட்ஸ் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குளோஸ் ரிலேட்டிவ்ஸ் மட்டு கூப் ட்டு ரெண்டு வீட்டு சைடுமே மஞ்சள் நலங்கு வைக்கறது அந்த மாரி பண்ணோ அப்றோ தனியா இனியொரு நாள் வந்து மெஹந்தி அந்த மாட்டி செலிப்ரேஷன் பண்ணோ அதுக்கப்றோ வந்து அந்த பேச்சலர்ஸ் பார்ட்டி மாரி பிரைட் டூபிலா இருக்குல்ல அந்த மாரி நாங்க அ பொண்ணு வீ சைட்ல பிரைட் டூபி மாப்ள வீட் சைடுல குரூம் டூபி அந்த மாரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணோ அந்த மாரி அப்டியே நெறைய பண்ணியிருந்தோ சிஸ்டர் அப்றோ மேரேஜு ரிசப்ஷனு அப்றோ எனங்கேஜ்மெண்ட் தனியாக பண்ணியிருந்தோ
ஆ நாங்க கிராமத்துல இருக்கனாலா கிராமத்துலல்லா இந்த மாரில்லா ரொம்ப பண்ண மாட்டாங்க ஆ பார்ட்டி கிர்ட்டி எல்லா பண்ண மாட்டாங்க கிராம த்து சைல தா பண்ணுவாங்க அழச்சிட்டு காலையில பொண்ணு அழச்சிட்டு போவாங்க அதுக்கு ஒரு ச நம்மதா இத அரேஞ்ச் பண்ணணு மதிய லஞ்சு பொண்ணு வீட்ல தனியா அரேஞ் பண்ணனு மாப்பிள்ள வீட்ல தனிய அரேஞ்ச் பண்ணா ரெண்டு பேரு சேந்து நாங்க பண்ணல தனித்தனியாக தா ஃபுட்டு இது பண்ணணு அதுக்கப்றோ மறுபடி இங்க வருவாங்க திங்க்ஸ் எல்லா வாங்கிட்டு போனு நெறைய என்ன சொல்றது ஒரு ஹ ஹால்ல வச்சு முடிச்சுட்டா ரெண்டு பேர் செலவு ஒரே இதுல முடிஞ்சிடு ஆனா இது அப்டி கிடையாது செலவுகள் வந்து ரொம்ப அதி அதிகோ டிரான்ஸ்போர்ட்லருந்து பூலருந்து சாப்பாலேருந்து எல்லாமே என்ன பொருத்த வரைக்கு இப்டி தனித்தனியா பண்றது வந்து அதோட செலவுகள் வந்து எனக்கு அத் தோணுச்சு
ஆமாம்மா சிஸ்டர் கரெக்டு தா ஏன்னா ரெண்டு வீட்டு சைட்லயு சேர்ந்து இது பண்றத விட தனித்தனியா பண்ணு போது இன்னு எக்ஸ்ட்ரா தா செலவு வந்து என்ன ரெண்டு பஃங்க்ஷன் பண்ணாலுமே நெறைய செலவு வந்த மாரி ஆயிரு இதே ரெண்டு வீட்டு சைடு்ல சேர்ந்து பண்ணாங் லன்சுக்கு எப்படியு பாதி பாதி அமௌண்ட் குடுக்கற மாரி இருக்கு இது தனியாங்கு போது ரொம்ப செலவு தா அதிகமாயிருக்கு
கண்டிப்பா ஏன்னா கிராமத்து சைட்ல இருக்கவங்க எல்லாராலயையு வந்து ஆ அந்த கல்யாண மண்டபத்துக்கு வர முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க சரி பொண்ணுமாப்பிள்ள அங்க வரோ நம்ம இங்கே பாத்து பத்துக்கலா இங்க சாப்பிட்டுக்கிடலா அப்டின்னு அந்த கிராமத்து சைட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதனாலயே நாங்க கல்யாண போட்டோவ முடிச்சிடுச்சு நேரா வீட்டுக்கு தா வந்தோ
ஓ ஓக்கே ஓக்கே சிஸ்டர் மோஸ்ட்லி இப்ப எல்லாருமே அப்படிதா பண்றாங்க மேரேஜ் முடிச்சுட்டு பஸ்ட்டு வீட் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறோ எல்லா கெளம்பி ரெடி ஆகி தா ரிசப்ஷனுக்கு வர மாரி பண்ணுறாங்க ஏன்னா ஏன்னா இப்ப கரெக்டா டைமு கரெக்டா இருக்க மாட்டங்குது அப்புறோ இப்ப ரொம்ப என்ன ஒரு பிரச்சனைன்னா மண்டபோ கெடைக்க மாட்டேங்குது ஒரு ஹால் கூட டக்கு டக்குன்னு புக் ஆயிட்டே இருக்கு
அது ஆமா அதுவு இந்த முகூர்த்த நாள்ல எடுத்தோம்னா நமக்கு கெடைக்கவே கெடைக்காது சிஸ்டர்
ஆமா நம்ம ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போ ஆனா நம்ம எப்ப தேட்னாலு அந்த பட்ஜெட்ட தாண்டி போற மாரியே தா எப்பவுமே கெடைக்குது ஒரு சின்ன பங்க்ஷன் வெக்கர தா இருந்தால் கூட அப்படிதா இருக்கு அதனால என்ன பண்றது சேரின்னு சொல்லி அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு தா அப்புறோந்தா செலவு கே ரன் எவ்வளோ செலவாகுதோ ஹாஃப் ஹாஃப் போட்டுக்கலா அப்படிங்கற சொல்லி ஒரு முடிவு எல்லாமே ட்ரெஸு மட்டு தனித்தனியா எடுத்துட்டோ சிஸ்டர் மிச்சபடி மண்டப செலவு மிச்ச எல்லா செலவுமே ஹாஃப் ஹாஃப் அப்படி போட்டு பண்ணிக்கிட்டோ
ம் நாங்க அப்டி பண்ணல ஏன்னா வந்து அ இப்ப நாங்க பெண் வீட்டர்னால பெண் வீட்டர் எல்லா மொதல் நாள்ல சொல்ல நலங்கு வச்சுட்டு அதுக்கு மொத நாள் என்ன பண்ணாங்கன்னா பெரியவங்கள கு முன்னோர்களுக்குல்லா வச்சு கும்பிடுவாங்கல அந்த மாரிலா வெச்சு அது சொந்த பந்தங்கள் ஊர்ல வங்க எல்லாத்தையு கூப்பிட்டு அன்னைக்கு ஒரு அ சாப்பாடு மாரி கொடுக்கணு கண்டிப்பா முதல் நாள் கல்யாணத்துக்கு மொத நாள்ளு
ஓ அப்படி சில சில பேர் வீட்டுல அந்த மாரி பண்ணுவாங்க போல சிஸ்டர் ஏன்னா சில பேர் மோஸ்ட் அப்டி பண்ணாம இப்ப எல்லாமே மாறிடுச்சு சிஸ்டர் இப்ப யாருன்ன யாரு கேட்டாலு மார்னிங் மேரேஜு ஈவ்னிங் நைட் ரிசப்ஷன் அவ்வளோதா பங்க்ஷனே முடிஞ்சிருச்சு நலங்கு வந்து முன்னாடி ரிசப்ஷன் வச்சாங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வெச்சுறாங்க அப்படி இல்ன்னா அது பொண்ணு வீட்டு சைட்ல தா மாப்பிளவீட்டு சைட்ல தனி தனியா அவங்க க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வச்சு பண்ணி முடிச் ச்சர்றாங்க ஏன்னா இப்ப நெறைய பங்க்ஷன் வெச்சா செலவு தானே அதிகோ
ஆ ஆமா நாங்களு அப்படிதா வச்சோ ஆ மாப்பிள்ள வீட்டுல தனியா வச்சாங்க மாப்பி மாப்பிள வீட்டுல ஃபஸ்டு நாங்க முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்துட்டு வரதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஃபோட் ஃபோட்டோக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஃபோட்டோக்கே அவ்ளோ செலவாகுது சொல்லுங்க ஒன்ஸ் வந்து அ அது வந்து அன்னைக்கு எடுத் போட்டோ எடுக்கிறதுதா அதுக்கு அப்புறோ ஆல்பம் வரும்போது திருப்பி பாப்போ அதுக்கப்புறோ அந்த ஆல்பத்த என்னைக்காது நம்ம திருப்பி பாத்திருக்கோமா சொல்லுங்க
ஐயோ ஆம்மா சிஸ்டர் நீங்க வேற இப்ப வேற புதுசு புதுசா ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் போஸ்ட் வெட்டிங் போட்டோஷூட் எல்லாத்துக்குமே இப்ப போட்டோ ஷூட்டாக தா இருக்கு
அதா என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க கல்யணத்து அன்னைக்கு நம்ம நமக்கெல்லா இந்த மாரி ப்ரி வெட்டிங் போட்டோஸ் ஷூட் இல்ல நாங்கல்லா ஆஃப் ஆஃடர் மேரேஜ் இது போய் தா எடுத்தோ அப்போதா சொன்னாங்க நமக்கெல்லா இந்த மாரி இல்ல ஒன்ஸ் நம்ம எடுத்ததே திருப்பி பாக் வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த பொங்கலுக்கு எடுக்கும் போது தொடைக்கு அந்தனைக்கு திருப்பி பாக்கு ஆனா நம்ம போட்டாவா அப்டின்னு திருப்பி பாக்கு ஐயோ நம்ம எப்டி இருக் இப்ப குண்டாயிட்டமே இதத்தா பேசுறோ இங்க பாரு ப்ரீ வெட்டிங் போட்டோ எடுக்காங்க வீடியோ எடுக்காங்க இதெல்லா திருப்பி பாக்க முடியுமா அப்படின் சொல்லி சி சிருச்சிக்கிட்டே தா வருவாங்க
ஐயோ ஆமா சிஸ்டர் இப்போ இப்போ நம்ம மேரேஜுக்கு போட்டோ போ அது போட்டோ பத்தாதுனு வீடியோ வேற எடுக்கணு வீடியோ கிராஃபி அது இப்ப வந்து பங்க்ஷன்ல என்னென்னல வைக்கிறாங்க சொல்லுங்க பாட்டு வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க இது வைக்கிறாங்க சோ அதுக் ஒரு தனி செலவு ப்ரீ வெட்டிங்ஷூட் அதுக்கு அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியா கேக்குறாங்க இதெல்லா முடிச்சு போஸ்ட் வெட்டிங் ஷூட் வேர
ஆமா ஆமா ஆமா இப்பல்லா அப்டிதா இருக்கு அது செலவு தான ஜாஸ்தியா ஆகு நா எங்க வீட்டுக்கார சொல்லுவாங்க நம்ம பசங்களுக் எல்லா சிம்பிளா தா பண்ணணும் ரொம்ப கிராண்டால்லா பண்ண கூடாது நம்ம வந்து சாப்பாடுக்கு நல்லா பண்ணணும் இந்த மாதிரி தேவையில்லா செலவுகள வந்து நெறைய குறைக்கணு அப்டின்னு சொல்வாங்க ஏனா நமக்கு செலவுகள் செலவு ஈசியா செஞ்சிருவோ அதுக்கப்பற வந்து காசு இருந்தா ரைட் அதுக்கப்பற ஐய்யோ இப்டி பண்ணிட்டோமே நம்ம யோசி சில எடத்துல வந்து நிக்க கூடாது அப்டினு சொல்லிட்டு இருப்பாங்க
ஆமா ஆமா சிஸ்டர் அதுவு கரெக்ட் தான செலவு பண்றது ஈஸியா டக்கு டக்குனு எடுத்து குடு துருள்ளா நம்ம அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வள கஷ்டப்படுறேன்னு அது நம்ம நமக்கு தான தெரியு ஏனா ரொம்ப கஷ்ட இல்ல இப்போ நம்ம டக்குன்னு பத்தாயிர ரூபா எடுத்து குடுத்தரலா ஒரு ஃபங்க்ஷன் அப்டின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு கஷ்டப்படறவங்களுக்கு தா தெரியு அது
கண்டிப்பா கண்டிப்பா அதுனால பாத்து பாத்து எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எங்க இரு சொந்தகாரங்க ஒரு கல்யாண சாப்பாடுக்கு மட்டுமே ஏழு லட்ச செலவு பண்ணாங்க அதுக்கப்பற அவங்க யோசிக்காங்க இப்போ ஐயோ நம்ப இவ்வளோ ஸ்ட்ரகுள் ஆயிட்டமே அப்டின்ட்டு யோசிக்கும்போதுதா பார்த்து சொல்றாங்க சாரீ லஹங்கா மட்டுமே நாபத்தஞ்சாயிர அப்டிலா எடுக்க போகும் போது அவங்க சொல்டாங்க அவ அவ இப்ப ஃபீல் பண்றத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறத பாத்துட்டு ஐயோ இதெல்லா எடுத்து ஆடம்பரமா செலவு பண்ண கூடாது நமக்கு எவ்ளவுக்கு தேவையா இருந்தாலோ நம்ளால வாங்க முடியு முடிஞ்சாலு நம்ம நம்ம வந்து எவ்ளோ சிக்கனமா இருந்து தா செலவு பண்ணணும் அப்டீனு எங்கிட்ட சொல்வாங்க எதாச்சு ஒன்னா நாலா அப்டி கெடையாதுப்பா அப்டி இல்ல சொல்ற கொழந்தங்களையு அப்டிதா வளக்கணு இது சரி இது தப்பு இது செய்யணு இது செய்ய கூடாது அப்டின்னு சொல்லணும் அப்டின்னு சொல்வாங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் அ காசு இருக்குது நம்ம நல்லா பண்ணலா அப்டிங்கிற தாட் வந்து வந்துர கூடாது அப்டின்னு சொல்வாங்க
ஆமா ஆமா சிஸ்டர் ஏன்னா நம்ம நம்ம இப்ப வந்து சாரீ கல்யாண சாரிய எடுக் வைங்க அது ஒரு ஃபார்டி ஃபைவ் தோஸண்ட் ஃபிஃப்டி தோஸண்ட்க்கு எடுத்தோண்ணா அதுலயே அவ்ளோ போட்டோஸ் எடுத்திருப்போ அதுக்கப்பற அந்த சேரி நம்ம திரும்ப ஒரு டைம் கூட கட்ட மாட்டோ அதேதான் லெஹங்காவும் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ரிசப்ஷனுக்கு மட்டு தான் போடுவோ அதுக்கப்பற வேற எந்த ஒரு குளோஸ் ரிலேட்டியோட ரிசப்ஷனா இருந்தா கூட போட மாட்டோ அதனால எதுக்கு அவ்வளவு எடுத்து ஆஹ் அதா வேஸ்டா போயிருதுல்ல
ஆமா எங்க வீட்டு எல்லா சொன்னாங்க நீ லெங்கா எடுத்துக்கோனு எனக்கு எதுவுமே வேண்டா அந்த சாரீ ஒல்ட் டா கட்டிகிற மத்தபடி அப்போ ஒரு அப் அப்போ இருந்த வயிட்டுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சேரவே சேராது அவ்ளோ ரேட்டுக்கு எடுத்து வேஸ்ட்டா போகுரத நா விரும்பலப்பா எப்போது உடம்பு ஒன்போல இருக்காது சொல்லிட்டு நா அவாய்ட் பண்ணிட்ட அத
ஆமா ஆமா சிஸ்டர் ஆனா அதுதா கரெக்ட் ஏனா நம்ம சும்மா காசு இருக்குன்னு செலவு பண்ணிட்டு அப்புற அத நெனச்சி ஃபீல் பண்றக்கு நம்ம வேற எதையாவது அது இன்வெஸ்ட் பண்ணி வச்சு ட்டா அது நமக்கு நல்லது ஏனா நகை எடுத்து வச்சா குள்ள நாப்பத்தி ஐயாயிரவாக்கி ஒரு டிரெஸ் வாங்குறதுக்கு நகை எடுத்து வச்சா இப்ப அதுக்கு ரேட்டு் ஜாஸ்தி தான
கண்டிப்பா கண்டிப்பா உங்கட்ட பேசுறதுன்னு நெறய நானு தெரிஞ்சுகிட்ட ஆமா இன்ன என்ன கொழந்தைங்களுக்கு வந்து எப்டி சிக்கனமா இருக்கணுனு சொல்லி் குடுக்கலா அதே சமயத்துல இப்டி செலவு பண்ண கூடாதுன்னு சொல்லி் குடுக்கலா சரிங்களா
ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் வச்சிருட்டுங்களா
ஆ வச்சிருங்க சிஸ்டர் ஓகே தேங்க் யூ
பாய் பாய்